ஹலோ ஆ சொல்லுங்க மேம்
டிரேடிங் பத்தி சொல்லிட்ருந்தீங்க
அதுதான் அத அதான் அதான் பரவால பரவால எத எதுலந்து ஸ்டார்ட் பண்ணணு நானு எதுல முடிச்ச
ஹ
ஆ அதா நா சொல்றன்ல அதாவது நீங்க லாஸ் ஆனாலு கவலப்படக்கூடாது கெயின் ஆனாலு நீங்க ரொம்ப இது பண்ணக்கூடாது ஓகேவா நீங்க எவ்ளவு கெயின் பண்றிங்க நீங்க எவ்ளோ கெயின் பண்றீங்களோ அதுல பாதி அமௌண்ட்டு போடுற மாரி இருக் திருப்பி
ஓகே
நீங்க ஒரு டைம் அமௌண்ட் எடுத்தாலுமே அடுத்த டைம் உங்களுக்கு கண்டிப்பா லாஸ் தான் ஆகும் ஓகேவா ஏனா பாத்திங்கன்னா இப்ப கோல்டு சில்வரு காப்பரு குரூடு ஆயிலு எல்லாமே பாத்திங்கனா ஒரு ஒரு ஒரு டைம் ரேட் ஏறுது ஒரு ஒரு டைம் எறங்குது
உம்
அதே இப்ப குரூட் ஆயில்லா பாத்தீங்ன்னா ரொம்ப ரேட்டு அதனால இப்ப குரூட் ஆயிலுக்கு நீங்க அ ட்ரேடிங் பண்ணிங்கனா உங்களுக்கு கன்ஃபாமா கெயின் எடுக்கலா ஆனா வந்து திருப்பி வந்து டவுன் ஆயிருச்சுன்னா நீங்க அந்த திருப்பி அந்த இது எடுக்க முடியாது நீங்க திருப்பி ஒரு டைம் கெயின் ஆயிருச்சுன் சொல்ட்டு நீங்க திருப்பி அந்த காச இன்வெஸ்ட் பண்றிங்கன் வெச்சுக்கோங்களே அது அடுத்த டைம் உங்களுக்கு லாஸ் தா ஆவு ஏன்னா திடீன்ட்டு எறங்கு ஏன்னா எப்ப எறங்குன்னு யாருக்கு எது சொல்ல முடியாது ஓகேவா
இப்போ கோல்டு ரேட் ஏறுது கம்மியாது இல்ல சில்வர் ரேட் ஏறுது கம்மியாது இதெல்லா வந்துட்டு யார் டிசைட் பண்றா
மேம் நம்ம பிரைம் மினிஸ் டர்தா
அவே அவே அது சேரி
அவரு தா டிசைன் பண் ணது ஓகேவா ம் இந்த லீசன்டா நடந்த ட்ரம்பு அந்த இதெல்லா கேள்விப்பட்டீங்ளா இப்ப நம்ம இந்தியாக்கு இப்போ ஆ இப்ப நம்ம இந்தியாக்கு தேவயான க்ரூடு ஆயிலு ரொம்ப கம்மியா தா இருக்கு அதனால தா இப்ப ரேட் அதிகமா ஆக்கிர்காங்க ஓகேவா எங்க ஊர் பங்குல லா நூத்தி ஒம்பது ரூபா வருது பெட்ரோல்
அது என்னது
ஆ புரியில
ஒண்ணு இல்ல சொல்லுங்க சொல்லுங்க
அதா மேம் நூத்தி ஒம்பது ரூபா ஒரு லிட்ரு ஓகேவா
ஓ
அதனால நீங்க என்ன சொல்றது ட்ரேடிங் லா பண்ணி மணி வேஸ்ட் பண்ணிறாதீங்க ஓகேவா உருப்படியா ஏதோ ஒன்னு ஏதோ ஒன்னு நக வாங்கி வச்சு
ஆமா நக வாங்கறதுதா எங்க மொமானியே ரேட்டு் ஏறிட்டே போது
ஆமா லேண்டு் வாங்குங்க ஓகேவா எப் ப்டியு பாத்தீங்கன்னா இந்த கோல்டே பாத்தீங்கன்னா எப்படியு ஒரு டூ தௌசண்ட் ஃபார்ட்டிலல்லா கோல்டு டூ தௌசண்ட் சிக்ஸ் டி அந்த மாரி காலத்துல கோல்டே வந்து கீழ கெடக்குமா வா ஆனா அது எடுக்கறக்கு ஆளு இருக்கு அத வெச்சு ஒரு யூசுங் கெடயாது
அ
ஆமா ஏன்னா கோல்டு கோல்டு எல்லாம் அப்ப ரொம்ப சீப்பா கிடைக்கும் இதெல்லா நீங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த இதுல பாருங்க மேம் இந்த பைபிள் படிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியு
நெக்ஸ் இததான் சொல்லுவீங்கன்னு தோணுச்சு எனக்கு
இல்ல மேம் நா வந்து இந்த இது பத்தி எல்லா பேசல அதாவது நா எல்லா புக்ஸ் எல்லா படிப்பே அதனால நா சொ சொல்றேன் ஓகேவா
போட்ருக்காங்க சார் இதெல்லா
ஆமா மேம் போட்ருக்காங்க அத எடுக்க அது எடுக்கரக்கு எடுக் கறக்கு ஆளுங்க இருக்க மாட்டாங்க மேம்
ஏ மனுஷங்களா செத்து போயிருவாய்ங்களா
இருப்பாங்க ஆனா அது யாரு கு அந்த எடத்துல தேவப்படாது மேடம்
ஓ சேரி ஓகே கோல்டுக்கு இப்போ வேல்யூ இருக்கு அப்ப இல்லாம் போன்ஸ்
ஆமா அப்ப இல்லாம போயிரு ம் இப்ப ரெண்டாயிரவா நோட்டு இப்ப ரெண்டாயிரவா நோட்டு திடீர்னு பேன் பண்ணானுங் அ
ம்
ரெண்டாயிருவா நோட் நம்ம கைல இருக்கும்போது எவ்ளவு வேல்யூ தெரிது அதே பேன் பண்ணதுக்கப்ரொ என்ன ஆச்சு ரோட்ல கெடந்தது இல்லே அது யாருக்கு யூஸ் ஆகாதப்போ ரோட்ல தா கெடக்கு
செரி ஓகே நா இன்னொரு கொஸ்டின் கேகறேன் சேம் இப்போ கோல்டுல வந் கோல்டு அ அந்த டைம்ல கோல்டு வந்துட்டு வோ வொர்தே இல்ல அப்டின்ற மாரி ஆயிடும்னு சொல்றீங்க சோ சேம் இதே இதுல வந்துட்டு வேற ஒரு பொருள் வந்துட்டு அஹ் அதே மாதிரி இருக்கும்ல
ஆமா பிளாட்டினம் அடுத்தது பிளாட்டினம் இருக்கு இல்ல
ஓ ஆனா ஆனா இன்னொரு விஷயம் டைமண்டு வாங் ங்கனா வந்துட்டு வெக்கவோ விக்கவோ மறுபடியு முடியாதுல்ல
ஆமா அது கரெக்டு தா எதுக்கு நீங்க வக்கறீங்க விக்கிறீங்க அது நீங்களே வச்சுங்கங்க உங்களுது யூசுக்கு தா நீங்க வாங்குறீங்க
இப்ப கோல்டு வாங்கரோ எதுக்கு வாங்கறோம்
கோல்டு வாங்கரோம் போடறக்குதா வாங்கரோம்
இப்போ ஜெஸ்ட் நாட் ஃபோர் தட் இப்ப எதாச்சு எனக் கு அமௌண்ட் வேணு எமர்ஜென்சி இல்ல எனித்திங் எல்ஸ் இப்போ பீஸ் கட் எதாச்சு ப்ராப்ளம் வந்தா கோல்டு போய் வச்சுட்டு நம்ம பீஸ் கட்றோ அதுக்கான யூஸ் நமக்கு இருக்
ஆமா அதுக்கு ஏத்த மாரி அதுக்கு ஏத்த மாரி கண்டிப்பா கொண்டு வருவாங்க மேம் அ இந்த சொல்யூஷன் இல்லன்னா அடுத் த்த சொல்யூஷன் கொண்டு வருவாங்க எப்புடியு ப்ஃயூச்சர்ல ஓகேவா நீங்க அதுக்கெல்லா ஒன்னு ஒரி பண்ணிக்காதீங்க உம் உம்
இல்ல இப்போ நா நா என்ன கேக்குறேன்னா இப்போ இப்ப முடிஞ்ச்சுச்சு இப்ப டூ தசண்ட் டுவெண்டி சிக்ஸ் இப்ப சிக்ஸ்டீனா இன்னு நம்ம வந்துட்டு வயிஸ் சாகுற வரைக்கு அந்த அந்த ஏஜ் வந்துரு அப்போ இருக்குறது நம்ம இப்பவே யோஸ் ஆனா அப்போ அந்த மாரி கேக்குறே நானு
ஓ ஆ அதுதா மேம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆனா இது யாருக்குமே தெரியாது மோஸ்டா யாருக்குமே தெரியாது அதாவது நா வந்து பைபிள் படிச்சனால எனக்கு தெரியுது ஓகேவா பைபுள்ல எல்லாமே போட்டு இருந்தாங்க என்னன்னா
ஷமும் நடக்குதா
ஆமா மேம் இப்ப லாஸ்ட்டா அந்த கொரோனா வந்துச்சுல
ஆமா
சுல்ல கொரோனா வைரஸ் அதுல அதுல பாத்தீங்கெனா அதுல பாத்தீங்கன்னா நெறயா பிணங்கள் எல்லாம் ரோட்ல கெடக்குன்னு சொன்னாங்க அந்த மாரி கெடந்ததுங்களா
அ இருந்துச்சு
உம் தூக்கி போடுறக்கு ஆளுங்க இருந்தாங்களா யாரோட ஃபாடினே கண்டுபிடிக்க முடியாது யாரோட ஃபாடினே கண்டுபிடிக்க முடியாது யார் டெட் ஃபாடி பக்கத்துல யாருமே விடவே இல்ல ஃபர்ஸ்டு
கரெக்ட்
அவுங்க டெட் ஃபாடிய எடுத்துட்டு வந்தா வீட் வீட்டுக்கு எடுத்துட்டு வர முடியாது டைரக்டா ஹாஸ்பிடல்ல இருந்து மா இங்க கிரிமிட்டோரியம் கொண்டு போய் எரிச்சிடுவாங்க கரெக்டா ஏனா அதுல இருந்து வைரஸ் வந்து எல்லாத்துக்கும் பரவிடும் அப்படினு சொல்லிட்டு ஓகேவா
ஆமா ம் ஆக்சுவலா ஹூமன் வந் உயிரோட இருக்கிறத விட டெத் ஆனதுக்கு அப்புறோ தா அதுல இருக்கிற பாக்டீரியாஸ் எல்லாம் டக்குன்னு பரவும்
கொரோனா வந்துதா இறந்திருப்பாங்க
கரெக்ட் தான் சோ உயிரோட இருக்கிறத விட ஆஹ் டெத்த ஆனது அதுக்கப்புறம் டக்குன்னு பரவும்
ஆமா கண்டிப்பா
உம்
அது எல்லாமே பைபிள்ல போட்டிருக்கு மேம் கண்டிப்பா அதெல்லாமே நடக்கும் நீங்க வேனா ஒரு டைம் படிச்சு பாருங்க நெக்ஸ்ட் இந்த நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க ஏதோ பெரிய வைரஸ் ஒன்னு வருதாமா அதனால நம்ம மோடி ஜி வந்து என்ன சொல்லியிருக்காருனா ஏதோ பேர் இன்னும் அதுக்கு வைக்கல அது வெச்சயின்னே உங்களுக்கு நான் சொல்றன்
என்ன எச்சி இல்ல அ இப்போ எந்த ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது
மேம் அத வந்து பாத்தீங்கன்னா அ மவுசல இருந்து வர எலி இருக்கு குல்ல அலோ எலிலிந்தா அந்த வைரஸ் வன்ட்ருக்கு இப்ப அந்த வைரஸ் தா வந்து பரவுது அப்டின் சொல் ட்டு ஒ ஃபோர்நூன் ஒரு சேனல்ல பிகைன்டுட்டுன் சொல்ட்டு ஒரு சேனல்ல சொல்லீர்ந்தாங்க ஓகேவா
ஓ ஒன்னு நடந்துருக்காது என்ன தெரி னா கொரோனா ஃபஸ்ட் எப்டி பரவுச்சுன் தெரியுமா
நீங்க சொல்லுங்க உங்க ஒப்பீனியன் நீங்க சொல்லுங்க நா அப்பற சொல்ற
இந்த அது வந்துட்டு ஒரு வார் சைனாக்காரங்க வந்துட்டு வேணுக்குனே இந்த மாரி ஒரு நோய வந்துட்டு விட்டாங்க அந்த இப்போ அது அந்த ஆ
இப்போ இந்த வைரஸ்சே பாத்தீங்கன்னா இந்த இந்த வைரஸ் இருக்குறவுங்களே பாத்தீங்கன்னா நடுக்கடல்ல இப்ப கப்பல்ல நின்னுட்ருக்காங்க ஓகேவா நடுக்கடல்ல அந்த கப்பல் நின்னுட்ருக்கு
அப்போ முழுகீருக்லால்ல கப்பல்
அந்த கப்பல் இந்தியாக்கு வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எல்லாத்துக்கு வைரஸ் வந்துருன்னு சொல்றாங்க ஓகேவா அதுனாலயே மோடிஜி பாத்தீங்ன்னா மொதல்லே மோ மோ மோடிஜி வந்து மொதல்லே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லா போட்டாரு யாரு ஃபாரின் போகாதீங்க ஃபாரின் போனாங்கனா அங்கிருந்து திரும்பி வர்றது கஷ் டோ ஓகே வா யாரு ஃபாரின் போகாதீங்க எல்லா வீ ட்லே இருங்க எல்லாரு ஒர்க் ஃப்ரம் ஹோம் வாங்கிகோங்க அப்டின் சொல்லீருக்காங்க ஆனா இவங்க எதுமே அத பத்தி கண்டுக்காம இருக்காங்க இன்னு ஓகேவா அதாவது ஒரு ஒண்ணு வந்தாதா எல்லா அந்த மக் க்கள்க்கல்லா அறிவே வரு
ஹம் ஹம்
கரெக்ட்டு தான
கரெக்ட்டு தா சார்
ஒண்ண ஒரு நோய் ஒண்ணு வ கொரோனா வறதுக் முன்னாடி அத பத்தி யாருக்மே தெர் ரியாது கண்டுக்கல அ வந்தோனே எப்புடி எல்லா வீட் ட்டுக்குல்யே அடங்கி ஒடங்கி இருந்தாங்கல்ல அந்த மாரி எ இவனுங்களுக்கல்லா வந்தாதா சரி
உம் உம்
நீங்களும் சேஃபா இருங்க மேம் ஓகேவா அதா நா சொல்ற ல்டவுன் போடுறதுக்கு வாய்ப்பு இல்ல மேம் ஏன்னா திருப்பி எல்லா லாக்டவுன் போட்டாங்கன்னா நம்ம மக்கள் எல்லா தாங்க மாட்டாங்க
கரெக்ட் சார் ஒரு நிமிஷம் நா உங்களுக்கு ம திருப்பி கால் பண்றே